ஹலோ வணக்கம் சார் எப்படி இருக்கிங்க
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்க தோழி சாப்ட்டிங்களா
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க சாப்டிங்ளா
ஆ சாப்ட்ட தோழி
தோழி நீங்க வந்து இந்த இன்டர்வியூ போயிருந்தன் சொன்னிங்கல்ல அத பத்தி கொஞ்ச சொல்றிங்ளா
இன்டர்வியூ
வேலைக்காக தேடி போற அப்டின் சொல்லிருந்திங்கல்ல
நா நா சொல்லலயே தோழி நா இ நா எங்க நா இன்னு எந்த இன்டர்வியூ போல ஏன்னா இப்ப நா வீட்ல இருந்துதா ருக்கே நா இன்னோ ஒர்க்லா எதுமே போகல தோழி வீட்லதா இருக்கே இதுக்கு முன்னாடி மட்டுந்தா வீட்ல வந்து டெலிகாலிங் மூலியமா ஒர்க் பண்ணிட்ருந்த டெலிகாலிங் ஒருத்தன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருந்தே அது வந்து ஃபுல் ஆ வந்து பாலிடிக்ஸ் பத்தி டெலிகாயின் பில் பாலிடிக்ஸ் பத்தி பேசணு லீஸ்ட்
நா என்ன பேசுவீங்க ஆமா ஆமா மாமா அதுல செஞ்சுட்ருந்தீங்களா சரிங்க ஆ
நீங்க ஏதாவது ஒர்க் எல்லா போயிருக்கீங்களா தோழி ஆமா அவங்களோட எப்படி சொ கோரி அவங்களோட விருப்பங்கள்
ஆ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க பேசிட்ருந்தீங்க அத பத்தி
ஆமா நாமா நீங்க போயிருக்கீங்களா தோழி வேதக்க எல்லா போய்ட்டு இருக்கீங்களா எப்டி
நா வந்து பெரிய ஐ போல நீங்க சொன்ன மாரி வீட்டுலருந்து ஏதா வேல செஞ்சிருக்கே
அப்டியேதா தோழி
அ இந்த மாரி டெலிகாலிங் தா இது இந்த ஆப் டெவலப் பண்றது இந்த மாரி முறைகள் வந்து அவங்க வந்து கால்ஸ் பேசுறதுக்கு நம்பர் குடுப்பாங்க அவங்களுக் நம்ம கால் பண்ணி பேசுற முறைகள்லா இருக்கோ அந்த மாரிதா நா பண்ணிட்டு இருந்துருக்கே தோழி
சரி தோழி சரி தோழி இப்ப கூட பண்ண
இப்போ இல்ல தோழி தற்சமயரத்துக்கு இந்த இதா போய்கிட்ருக் கு இப்ப நெறைய இது வந்து நம்ப முடியல நம்பிக்கை இல்லாத வேலையா இருக்கு நெறைய இது இல்ல ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க அதனால வந்து கொஞ்ச பாத்து பண்ண வேண்டியதா இருக்கு தோழி இப்போ நம்ம ஒரு வெளிய ஆபிஸ் ன்ற முறையில வந்து நம்ம போனோனா அங்க வந்து பண்றாங்கன்னா அங்க போய் நம்மோ முழு நேரம் அங்கயே செலவு பண்ற மாரி இருக்குது வீட்டுல வந்து எல்லாத்தையு பாக்க முடிய மாட்டேங்குதா அது ரொம்ப கஷ்டமா இருக்கல்ல
ஹ ம் கு குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியுதா ரெண்டு பசங்கள வச்சுட்டு
என்ன தோழி இப்ப பசங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய்றாங்கல்ல மீதி உள்ள நேரத்துகள்லா வந்து முடிஞ் கொஞ்ச அளவுக்கு இப்ப இத பண்ணிக்கிட்ருக்கு
சரி சரி தோழி சரி
என்ன தோழி
அப்புற வீட்டுல வீட்டுல நன நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க சமைய பத்தி தெ சொல்லுங்க
செமைய எல்லானா பிரியாணி நல்லா சமைப்பே மீன் கொழம்பு கறி கொழம்பு யள் தோ கே எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சமைப்பே இந்த ஆ ஆ மிட்டான்னு ஒரு ரெசிபி இருக்கு அது ரொம்ப அருமையாருக்கு பாயாசம் அரிசி அரிசி பாயசம் அது ரொம்ப நல்லாருக்கு அ து எப்படினா இந்த அ சீரக சம்பா அரிசி இருக்குல்ல அத வாங்கி கொஞ்சோ வந்து நம்ம மிக்சில போட்டு அத கொஞ்சோ பொடியாக்கிக்கிட்டு அரிசிய பாலு அ கொற கொறப்பா பால வந்து நம்ம ஒ ரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு பால் எடு த்துக்கட்னோ அர கிலோ அரிசினா நம்ம மூண் லிட்ரு பால் எடு க்கனோ இப்ப சும்மா சாதார்ணமா ஒரு லிட்ருனா கொஞ்சமா நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டாலே போது அத நல்லா பால்லே வேக விடணு
அரிசியா
அரிசிய நல்லா வேக விடனோ ஒரு பத்து நிமிஷத்லந்து இருவது நிமிஷ நல்லா வேக விட்டு அது கொழைய வேகணு அதுக்கப்புறோ வந்து அதுல அந் த மில்க் மேட் கண்டென்ஸ் மில்குன் சொல்லுவாங்கல அதா அத ஊத்தனோ அதுக்கப்புறோ வ ந்து நீங்க இது கோவா அப்படீன் இருக்கு பேக்கரீங்கல்ல அத வாங்கி
ஸ்வீட் கோவாவா இல்ல
அது எதுனாலு போட்டுக்கிட்லா எதுனாலு போட்டுக்லா நம்பளுடைய விருப்பந்தா
செரி செரி செரி
அத போடணு அதுக்கப்புறோ வந்து நம்ம என்ன செய்யணுனா மஞ்ச அ கலர் அது நம்மளுக்கு வேணுனா அத போட்டுக்குலா இல்லனா தவிர்த்திர்லா மஞ்சள் கலர் சொல்லுவாங்க அந்த கலர் பௌடர் அத லேசா போடணு நெய்யி முந்திரி பருப் பு சாராப்பருப்பு அது எல்லாத்தியு வந்து நல்லா சோ தாளிச்சி அதுல ஊத்தனு தோழி அது ரொம்ப ஒரு நல்ல ஒ ரு சுவையாருக்கு எல்லாரு விரும்பி சாப்பிடக் கூடியதா இருக்கு நம்ளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட் க்கனோ லேசா உப்பு எதுக்காகனா வந்து ச தன்மைய வந்து கொஞ்சோ கூட்டி காட்டறதுக்காக அது போடணு
செரி தோழி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சீரக சம்பான்னு நாங்க இதே இதே பாயசோ வந்து பாஸ்மதில செய்வோ
அ நல்லாருக்கோ அதுலியு செய்யலா
ம் அப்பறோ நா வந்து இன்னு அதிகம் சிர்னீன் சொல்லுவாங்க தெரியுமா
ஆமாங்க தோழி
சிருனியா போட்கா அல்வால்ன்னு
ஆ தெரியு அது போட்கா அல்வா எனக்கு தெரியாது அது வேண்ணா நீங்க சொல்றீங்ளா
அது எப்புடினா இப்போ உருளக்கெழங்கு இருக்குல்ல ஒரு கால் கால் கிலோ உருளக்கெழங்கு உருளக்கெழங்கு உள்ளக்கிழங்குக்கு அரக்கிலோ பக்கோ இது கல்ல பருப்பு கேக்குதா தோழி ஆ கல்ல பருப் பு உருளக்கெழங்கோ வேக வெச்சின்னோ
ரெண்டையு ஒன்னா
இல்ல தனி தனியா வேக வே குக்கர்ல விசில விசில் போட்டு வேக வெச்சிட்டு அதுல நல்லா வந்து ஆர வெக்கினு ஆர வெச்சிட்டுல இப்போ உருளக்கெழங்குல தோல்லா சீவீட்டு எடுத்துட்டு மேஷ் பண்ணு நல்லா பெசஞ்சிக்கினோ கையால்யே பெசஞ்சி பெஸ் அதுக்கப்பறோ மிக்சீல வந்து நல்லா அரச்சிக்கணு மையா
சேத்தா தனித்தனியாவா
சேத்து அரச்சிக்கலா தனித்தனியாவு அரச்சிக்கலா நல்லா சாஃப்ட்டா ஆச்சி ரெண்டு ஒரு எதுல நம்ம செய்ய போறோமோ அந்த டவறால கொட்டிக்கணு அரச்சி அரச்சி அதுக்கப்பறோ இது முன்ன முந்திரி பாதாம் அது ரெண்டுமே ஊற வச்சி பாதாம் தோல்லா சீவி அதுவு அர அதுவு நல்லா மெலிசா அரச்சி இப்ப நம்ப உருளை கிழங்கு அதெல்லா அரச்சோ இல்லயா அது கூட அதுவு மிக்ஸ் பண்ணீட்டு தண்ணிலா கலக்கின்னு நல்லா கட்டி இல்லாமே கையாலயே நல்லா கலக்கிக்கணு ஆமா கழக்கிக்கிணு கையாலயே அதுக்கப்பறோ தேவையான அளவு சக்கர அதுலயே போட்டுன்ணு கேஸ்ல வக்காத முன்னாடியே இதெல்லா பண்ணிக்கணு
இது வை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தயு பண்ணிக்கணு
ஆமா அந்த டபராலயே கொட் அதுலயே சக்கர ரென் லவங்க ஏ இதா பட்டை அது கொஞ்சோ போட்டுக்கணு நெய் இருக்கு நெய் நெறைய போட்டா தா டேஸ்டே நெய்யு போட்டு கொஞ்சோ கேசரி பவுடர் கலருக்காக ஆரஞ்ச் கலர் போட்டு அந்த கோவான்னு சொன்னீங்கள்ள அதுவு போடலா மில்க் மெய்ட்ம் போடலா நம்ம சாய்ஸ் தா போட்டு நல்லா கையாலயே நல் நல்லா கலக்கி கொஞ்சோ தண்ணி ஊத்தி நல்லா நல்ல தண்ணியா வச்சிக்கணு அதுக்கப் அப்பறோ அடுப்புல வச்சி கிண்டிட்டே இருக்கணு அது திக் திக்கா ஆயிட்டு நெய் ஸ்மெல் வர வரைக்கு
நெய் வந்து அதிகமா ஊத்தணு
அது அப்டியே திக்கா ஆயிட்டா நெய் ஸ்மெல் நல்லா வரு நல்லா ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரு வீட்லயே எப்டியு இத செய்ய ஒன் அவர் ஆகு அதுக்கப்பறோ இத வந்து நான்ன்னு சொல்லுவாங்கல்ல நான் கூட வச்சி சாப்ட்ட நல்லா இருக்கு
ஆ ஆ ஆ
கொஞ்சோ தண்ணியா செஞ் செஞ்சி நான் கூட சாப்டா நல்லா இருக்கு இதுவே கொஞ்சோ கட்டியா செஞ்ச வந்து அந்த கீ பூரீஸ்லா சொல்லுவாங்க தெரியுமா பூவிக்குள்ள ஹைவாசம் அதுக்கு கூட தெரிய அது கூட வச்சிக்கலாமா
இது நல்லா இருக்கு அந்த பூரிக்குள்ள ஹல்வா இருக்குல்ல அது வந்து கடல பருப்பு தான
ஆமா கடல பருப்பு தான் கடலை பருப்பும் உருளக்கிழங்கு தான் ம் ஆமா ஆமா
சரி சரி நாங்க வந்துது உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சது பழக்கம் இல்ல கடலப்பருப்பு வந்து நல்லா அவிச்சிட்டு அதுல வந்து வெள்ள பாவ எடுத்து ஊத்தி தாளிச்சி விட்டு அத பூரிக்குள்ள வச்சுதா அந்த அந்த பூரி செய்வாங்க நீங்க பிர்னி வந்து எப்டி செய்வீங்க பால்லு அந்த பொடி சேமியா ஆ
அதுவா பாயாசம் அது வந்து நல்லா பாலத்திக்கா காய்ச்சிக்கிட்டு இப்பா இந்த சேமியாலேயே நறைய வெரைட்டி இருக்கு தெரியுமா மெல்லிசா இருக்கும் சேமியா இருக்கும் இஞ்சி சேமியா இருக்கும் இன்னொன்னு உப்பு சேமியா கூட சொல்லுவாங்க
நறையா ஆமா ஆமா ஆமா
நா வந்து உப்பு சேமியா தா வாங்குவேன் அது வந்து நல்லா ரிபன்டாயில நல்லா பிரவுன் கலர்ல ப்ரை பண்ணிட்டு பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆமா வருத்துட்டு ஒடிச்சுப்போம் சூடா இருக்கும் போது ஒடிச்சாதான் நல்லா இருக்கும் ஆமா அது ஆமா அதுக்கப்புறம் பால் நல்லா கா காஞ்சு வருது இது இல்லையா வந்து திக்காந்ததுக்கு அப்புறம் அது கொட்டிணும் அ அப்ப சேமியா நல்லா வெந்து வரும்போது சக்கரை சக்கர மில்க் மேடு பாதாம் அது முந்திரிக்குள்ள அறச்சு ஊத்தலாம் பேஸ்ட் ஆ ஆமா வந்து பேஸ்ட் ய மில்க் மேடு கோவா போடல்லாம் நட்ஸ் நிறையா போடு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறது தான நட்ஸெலாம் கட் பண்ணி தாளிச்சு விட்டறது தான்
தாளிச்சு அது மேலே ஊத்தி விட்டு
ஆமா லாஸ்ட்
ஆமா அவ்ளதான் இது ஒரு நல்ல இதுதான்
ஆ இதுவும் நாங்க இது வந்து பெஸ்டிவல்ஸ்ன வருது இப்போ எங்களுக்கு ரம்ஜான் பக்ரீத் அந்த மாதிரி வருது
ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மாதிரி நேரத்துல நாங்களும் அந்த மாதிரிதான் செய்வோம் அதனால தான்
அப்புற இந்த முத்தட்
கேசரியும் சில நேரத்துக்கு செய்வோ வண்டுலாப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்ளா அதையு நாங்க செய்வோ அது வந்து ரொம்ப சுலமமான முறை சரிங்களா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டு டெது தோழி மீண்டும் பேஸ்
அப்படியா செரி தோழி செரி தோழி பேசினதுக்கு ரொம்ப நன்றி என்னோட அழைப்பு நீங்க எடுத்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் பேசுவோம்